குழந்தை பருவோனாலே நம்மளுக்கு ஒரு ஒரு அழக் கான நினைவுகள் தா நமக்கு அத ஒரு மறக்க முடியாத நினைவுகள் கூட சொல்லலா அத சின்ன சின்ன வயசுல நம்ப சின்ன சின்னதா பண்ண குறும்புகள் தெரிஞ்சு தெரியாம நம்ப்ளபத்தி இப்போ இப்போ இதெல்லா நீ நம்ளுக்கு சொல்ல போது கேக்கவே ஒரு அழகா திரும்பி ஒரு கெடைக்காத ஒரு விஷ்யோ நம்பளுக்கு அது ரொம்ப நல்லாவு இருக்கு அது எப்டின்னா இந்த மயில் ஏறகு அது புக்கு குள்ள வச்சு அது குட்டி போடுனு நம்ம எ தெரியாம வெச்சுட்ருந்த காலம் அப்றமேட்டா இந்த பென்சில் ஆ பென்சில்லு அந்த ஷா ஷார்ப் பண்ணி அந்த இது வந்து லப்பரு வரு அப்டினு சொல்ட்டு கஞ்சி தண்ணிய ஊத்தி அத வெச்சி அந்த மார்லா நம்ம பண்ணுவோ அப்றோ அந்த மழை மழ பேஞ்சிச்சுனாலே ரவத் தண்ணி நிருந்தாலே அதுல போய் கப்பல் செஞ்சு வுட்டு வெளையாடுவோ அதலாம் பாக்கம்போது ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ளுக்கு க்கு ஜில்லி வெளாடத்தே எதாது ஒரு கேம் வெளாட்றத்தே அந்த மாரி நம்ளுக்கு ஒரு ஜாலியா இருக்கு அதப் பாக்ககுள்ளயே
ஆமா நீங்க சொன்ன மாதிரியே அந்தக் குழந்தை பருவத்துல இதெல்லாம் பண்ணாதவங்ளே இருக்க மாட் ட்டாங்க நானு இந்த மாதிரி அந்த மயில் இறகலாம் பண்ணிருக்கே குட்டி போடுன் சொன்னது அதுக்கு வந்து அந்தத் தீனி போறதக் கூட நம்ம என்ன பண்ணுவோனா அந்த பேப்பர வந்து துண்டு துண்டா நம்மளே கிழுச்சி அதுல போட்டு வைப் போ கேட்டா வந்து அதுக்கு சாப்ட குடுக்கறோ அதுப் பேப்பர் சாப்டுனு அப்பிடி ஒரு நம்பிக்க அது வந்து அ ஆனா அது எ நம்ம நம்பனமோ நம்பறதனாலையே என்னமோ தெரில அது குட் ட்டி இருக்காது அதோட அத எறர் இருக்கு இல்லியா நம்ம போட்ட அந்த ஒரு மயிலிறகு வந்து என்ன ஆயிருக்குனா துண்டாகி இருக்கு நம்ம க அடிக்கடி ஒ தெறந்து தெறந்து அதிகமா பாக்காம மூடி வெக்கணு அப்டின்னு வாங்கன்றதனால நம்ம தெறக்க மாட்டோ அடிக்கடி பாத்தாக்கா வராது அப்டினு அப்ப தெறக்கம்மோது அப்ப சின்னதா ஒன்னே ஒன்னு கட்டாயி இருக்கு அதுதா அத நம்ம என்ன நென ச்சிருப்போனா அது குட்டி போட்டிருக்கு அப்டினு அப்டிலா ஒன்னு இல்ல அ ஆனா இருந்தாலு அது ஒரு அது நம்ளுக்கு ஒரு ஜாலியா அது ஒரு விளையாட்டா நம்ம வெளையாடிட்ருந்தோ இதுப் போக நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆ பென்சில் அதும் பூ போட்ட பென்சில்னு ஒன்னு இருக் க்கு பின்னாடி வந்து அந்த ரப்பர் வச்சதெல்லா இருக்கு அது வாங்கறதுக்கு அப்போ வந்து அது ஒரு ஆசையா வந்து அ வாங்கிருப்போ இன்னொருப் பக்கோ என்னனா அந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ்ன் சொல்லி அந்த நட்ராஜ் கேம்லின் அப்டினு பெரிய பெரிய இதெல்லா இருக்கு து ஒரு நடராஜூனா இப்ப வந்து அப் அத மிடில் கிளாஸ் அவுங்க வாங்குவாங்கன் ன்ற மாரி நம்ம வாங்குவோ இது யாராவ்து கிளாஸ்ல ஒருத்தர் வந்து அத வாங்கியிருந்தா இப்ப கேம்லின் அந்த மாரி பெரிய பெரிய இது வாங்கியிருந்தா அதெல்லா வந்து இங்க பத் தியா அப்டினு அதுல ஒரும் எழுதி ஒட்றது அந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ்ல அது ஒரு என்னமோ தெரியல சின்ன வயசல எ ஒரு அழகான நினைவா இருந்தது
நீங்க சொன்ன மாரி அந்த பென்சில்காக ஏ ஏங்குவோ கெடைக்காது வாங்கி தர மாட்டாங்க இப்பல்லா அது ஈஸியா நம்ளுக்கு கெடைக்கிது அப்புறமேட்டா இந்த அப்பா அம்மா வெளிய போயிருப்பாங்க நம்ம எதனா ஒரு சின்னதா ஒரு விஷ்யோ பண்ணிருப்போ அதுக்கு அவுங்கத் திட்டவே மாட்டாங்க சாதாரணமாதா நெனைப்பாங்க ஆனா நம்ப அதுக்கு பயந்து பயந்து பயந்து ஒக்காந்து அழுது அழுதுட்லா இருப்போ அந்த எக்ஸாம் மார்க் வர வந்திருக்கோ நல்லாதா மார்க் எடுத்திருப்போ ஆனாலு அதுக்கு நம்ம திட்டுவாங்கலா அப்டின்ற மாரி ஒக்கானுருப்போ அப்பறமேட்டு அந்த டைரி சைனுக்கு சைன்னு வாங்காம எ இது எனக்கே நடந்துருக்கு டைரி சைன் வாங்காம நம் பள்ளிக்கு போய்டுவோ போய்டு போய்ட்டே போயிட்டு அங்க போயிட்டு சைன் வாங்கல எனக்கு செம்ம பயோ செம பயத்துல என்ன பண்ட்ட பெ பெண்ணுல போறதுக்கு பதிலா பென்சில்ல நானே சைன் போட் சைன் போட்டு செம்ம அடி வாங்குறே அதெல்லா இப்ப நெனைச்சு பாத்தாலே நம்பளுக்கு சிரிப் சிரிப்பா இருக்கு அப்பறோ இந்த ஒரு ச ச சனி ஞாயிறு லீவ் வுட்டாலே நம்ள என்னா பண்ணுவோ சைக்கிள் வாடகைக்கு எடுத்து வா வாங்கி தரமாட்டாங்க சொந்தமா அப்பலா ரெண்ருபா மூன்ருபாக்கு வாடக எடுத்து ஒரு மண்நேரத்துலே எடுத்துட்டு போயிட்டு அத சுத்தி சுத்தி சுத்தி வந்து சுத்துன எடத்தயே சுத்தீட்டு போய் எடுத்துட்டு போய் குடுக்கணு திருப்பி ரெண் ருபா குடுத்து திருப்பி மொத்தமாயி அது லேட் ஆனா அதுக்கு போய் திட்டு வாங்குவோ அதுமாரி ஓ அதல்லா ஒரு இது பத்துருபா எடுத்துட்டு போனாலே பத்து ரூபால்லா அப்ப காசு பெரிய விஷ்யோ ஓருபா ரெண்ரூபா எடுத்துட்டு போனாலே கை நெறைய நெறைய பொருள் வாங்கி அத சாப்ட்டு இந்த எப்டின்னா இந்த ஜாலியா இருக்கு அந்த காலமே ஒரு டைம் போறதே தெரியாத மாரி இப்ப எல்லாமே ஃப் ஃபோன்லயே வந்துருச்சி அப்போ வந்து ஃபோனுன்றது ஒண்ணு இல்லவே இல்ல இந்த மார் தா ஜாலியா நம்ப இருப்போமே
அமா அது என்னமோ ஒரு பெரிய விஷந்தா ஏன்னா அந்த ஸ் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த நறைய அந்த பாட்டு பு புக் க்குனு ஒண்ணு விக்கு அந்த வாய் கி அத வந்து கிளாஸ் நடக்கும் போது அவங்க நடத்துறாங்க அத நடக்கறததா நம்ம பாக்கற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த புக்கு மேல வந்து அந்த புக்க வெச்சு நம்ம அத படிச்சிட்டு அத பாடிட் ட்டுலா இருந்துருக்காங்க நா இன் ஞாபக இருக்கு இது போக அது வந்து இந்த ஹீரோ பென்னுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அது எல்லாருக்கு அந்த அப்ப இருந்ததுலா ஞாபகோ இருக்கு சின்ன வய சுலயு இப்ப இருக்கவங்க பசங்களுக்கு தெரியாது அ ஒரு இப்பயு இது இருக்குதா அத பெருசா யாரு வாங்கறது கெடையாது அது என்னமோ கேட்ரேஜ் பென்னுன் அது வந்ததுல இருந்து இத யாருமே பாக்கறது இல்ல வாங்கறதூ இல்ல அப்போ அந்த இதுக்கு வந்து நாங்க அந்த இங்க்கு வந்து என்ன பண்ணுவோன்னா சொட்டி சொட்டி அந்த பென்னுலருந்து இன்னொருத்த கட வாங்கறது இந்த மாதிர்லா இருக்கு போய்ட்டு அதுக்கு அது வந்து அது இங்க்கு போறதே ஒரு பெரிய விஷ்யோ ஏன்னா தரப்போவோ சாதாரண பென்னுல வந்து பாத் த்தோணா இங்க்கு பென்ல தரப்போ அது அப் டே நம்ம ஊத்துவோ ரீஃபில் பண்ணி எடுத்து ஊத்துவோ அது இதாயிறு அனா இது ஹீரோ பென்னுக்கு வந்து நம்ம அத நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி இது பண்ணாதா அது வந்து உருஞ்சுன்னுவாங்க அதனால என்ன பண்ணுவோனா அ து யாராது நம்ளுக்கு தெரியாது ஒரு சில பேருக்கு தெரிலன்னா நம்மளுக்கு தெர்லன் போய் யார் தெரிஞ்சவங்களோ அவங்கள்ட போய் கேப்போ அது அது வந்து அப்பல்லா வந்து யார் வெச்சிருக்கா வெச்சிருந்தா ஒரு பெருசு அத பாக்கும் போதே ஹீரோ பென் வெச்சிருக்கியா அப்ப நீ பெரிய ஆளா இருப்பியோ அப்டி அந்த இதுல அப்ப அது ஒரு ஞாபகம அது எல்லாருமே வந் து அந்த பெ அந்த பேனாவ தா வந் து ரொம்ப அந்த தேர்வெல்லா எழுதுறதுக்கு சொல்லுவாங்க ஒரு டீச்சர்ஸ்சே வந்து அததா வாங்க சொல்லி அதுல எழுத சொல்லுவாங்க அதல்லா ஒரு ஞாபகோ இன்னொரு பக்கோ என்னன்னா அந்த காசு இருக்கில்லயா நம்ம காச வந்து அந்த பேப்பர்க்கு அடீல வெச்சு அதுல பென்சில் மேலயே நம்ம என்ன பண்ணுவோன தீச்சிட்டே வருவோ ஏனா அந்த காசோட அந்த அ வடிவம் வந்து திந்த அந்த பேப்பர் மேலயே வரு நம்ம வரஞ்ச மாத்ரியே அதெல்லா ஒரு ஞாபகம்
ஆமா நீங்க சொன்ன மாரி இங்க்கு இங்க்கே வாங்கி தரமாட்டாங்க அந்த காலகட்டத்துல இ ங்க்குன்றதே ஒன்னு வாங்கி தர மாட்டாங்க அத போய் ஒரு பங்கர்ல்ல போய் தேடி அவுங்க ஒருபா குடுத்தா இங்க்கு போட்டு தருவாங்க ரெண்ருவா போட்டா அத நம்பளுக் ஃபுல் நெரப்பி தருவாங்க அதுக்கப்றோ இந்த ரெட் ரெட் கலர் இங்க்கு நம்பளுக்கு கெடைக்கவே கெடைக்காது அது என்னா பண்ணுவோ ஸ்கூலுக்கு போனா ஆபிஸ் ரூம்ல போயிட்டு அந்த ரெட் கலர் இங்க்கு நம்ப கைல பட் டுச்சின்னா அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஐயோ கைல பட்டுச்சி எனுக் பாரு ரெட் கலர் இங்க்கு இருக்கு பாரு ஐ எனுக் இருக்கு பாரு நா கர்ஷன் பண்ணிருக்கே அப்டின் அங்க போய் போய் ஆபிஸ் ரூம்ல போயிட்டு அந்த ஒரு சாக்பீஸ போய் நம்ம எடுத்துட்டு வந்து அந்த போட்ல எழுதுறது அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு நம்ப நாதா போய் எழுதுவே அந்த மாரி நா இது பண்ணுவே அந்த மாரில்லா ஒன்னு இருக்கு அப்புறமட்டு அந்தே இந்த பேசாம் பேசறவங்க பேர்லா எழுதுவாங்க எழுதி ஸ்டார் ஸ்டாரா போட்டு அவங்க அதிகமா பேசுறாங்கன்னு வந்து மிஸ்கிட்ட மாட்டிவுட்றது அதெல்லா பாக்கும்போது இப்பல்லா அந்த மாரி ஒரு விஷ்யமே கடையவே கடையாது நீ நீ நேர்மயாவே த்துனால நீ எழுதுனா எழுது எழுதாட்டி போன்ற மாரியிருக்கு ஆனா அப்ப வந்து அந்த மாரி கெடையாது அதுக்கு அவ்ளோ ஒரு பய்ப்படுவோ அய்யையோ ஸ்டார் ஸ்டாரா வந்துருச்சி நம்ம என்ன பண்ண போறோ அப்டி இந்மேரி சினிமா பாட்டு சொன்னீங்க பாருங்க அந்த மாரி நம்ப இந்த புக்குல எல்லா நா எனுக் புடிச்ச ஹீரோ பேரு ஹீரோயின் நீ அந்த மாரி இதெல்லா வாங்கி ஒட்டி ஒட்டி அது எத்தன சேத்துருக்கே நீ இவ்ளோ சேத்திருக்க நா இவ்ளோ சேத்துக்கேன்ற மார்லா பண்ற காலம்லா நெறையா இருக்கு நெறைய குறும்புத்தனம் பண்ண காலல்லா இருக்கு
ஆமா இது போக வந்து இந்த சும்மா இந்த ஏன்வலு இதுன் வரு இல்லையா அந்த இதெல்லா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ்சு வந்து அத அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு போயிடுவாங்க க்ளாஸ்ல யார் யார்ல்லா டான்ஸ் ஆட்றாங்ளோ அவுங்ளா போய்டுவாங்க அப்ப வகுப்புன்றது ஒன்னு நடக்காது ஏனா பசங்கல்லா பாதி பேரு படிக்கிற பசங்க அதுலியும் போய்டுவாங்க ஆனா நடக்காது நாங்கல்லா என்ன பண்ணோ அப்பன்னா அ இந்த இது அதாவ்து பேர் வெளையாட்றது அதாவ்து ஒரு படத்த பெயர வந்து முதல்ல எழுத்தையு கடைசி எழுத்தையு வந்து எழுதிருவோ அது எழுதிட்டு அ பேர் அந்த கண்டுபுடிக்கறது இத வந்து ஒரு நோ ட்டால எழுதி எ எங்க இதுல நா நா படிச்சப்பல்லா ஞாபகயிருக் கு அது நோட்ல இருக்க அவ்ளோ படத்தல்லா எழுதிட்டு வந்து எடுத்துட்டு வந்து கு காம்ச்சாங்க அதுக்கப்றோ வந்து அந்த எஸ் ஓ எஸ் வெளாட்றது அந்த எக்ஸ் ஓ அந்த இதெல்லா வ ந்து வெளையாட்றது அது ஒரு இதா இருக்கு ஏனா அந்த நீங்க சொன்னீங்கல்லையா அந்த ஜல்லிலா வெளையாட்றது அத வந்து அதுக்காகவே கல்லெல்லா பொறிக்கிட்டு வ வருவாங்க அவுங்கவுங் கைலன்னா ஸ்கூல்ல ஒரு பக்க வந்து எதாவ்து ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லயு அது நடந்திருக்கு நெனைக்கிறே எல்லாரு க்கு அந்த ஜல்லி கொட்டி இருப்பாங்க அங்கெல்லா என்ன பண்ணுவோனா அதுக்காகவே பொறுக்கி ட்டு வந்து அத ஒரு இதா எப்ப பாத்தாலு வந்து இத அ பொத்தல் போட்ரு வந்து க்ளாஸ் லல்லா திட்டுவாங்க இது எ என்ன சத் தங் கேக்குது அப்டின்னு அது வந்து அப்ப அந்த கால இதுல அப்ப யாரு இல்ல இன்ன நாங்க இந்த மாத்ரி வெளையாட்டு வெளையாடுவோ இல்லன்னா பாட்டு பாட்றது அப்பறொ அந்த பூஸ்டுன் சொல்ற அந்த வெளையாட்டு அப்பறொ திருடன் ஆ அந்த இதலா இந்த ராஜ ராணி அது இதுன்னு வெளையாடுவோ
அப்பறொ இந்த பிரேயர்னு ஒன்னு ருக்கு அதெல்லா பாத்தா இப்பல்லா நெனைச்சு பாத்தா செரி ப்பா ருக்கு நம்பளுக்கு ஒரு அதெல்லாம் எப்ப இதுக்கப்பறம் நம்மளுக்கு கெடைக்காதா கெடைக்காதா அப்டின் சொல்ட்டு இப்போ எதனா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எதனா ஒரு சாக்லேட் கொடுத் சாக்லேட் கொடுப்பாங்க சுகந்திர தினம் அன்னைக்கெலாம் போயிட்டு நம்மளுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அப்டியே உடனே நம்ம வர மாரி இருக்கு அப்பல்லா நம்ம வெ அ என்னது ஜாலியா கெளம்பி போவோ டெய்லிக்கு ஸ்கூலுக்கு போமும் போது போம்மாட்டோ அன்னைக்கு மட்டு நம்ம காலையிலயே எழுந்து அழகா போய்டு ஸ்கூல்ல போய்ட்டு போய் அந்த சாக்லேட்ட போய் வாங்கினு வருவோ அந்த பிரேயர்ல நிக்கு போது கரெட்டா நிக்கணு ஓ லைன் பை லைனா நிக்கணு இ இப்படிதா நிக்கணு அப்டில்லா சொல்லுவாங்க இப்பலா அத நெனச்சி பாத்தா நம்மளுக்கு சிரிப்பா ருக்கு
ஆமா நீங்க சொன்ன மாத்ரி அந்த இது அதுக்கப்பறமா வந்து இந்த ஸ்கூல்லயே வந்து அந்த கலர் கலரா வந்து போடலா ஒரு வெள்ளிக்கெழம திங்க கெழம அப்படின்னு ஒரு புதன்கெழம அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு இது இருக்கு அன்னக்கு மட்டு என்ன பண்ணுவோனா அந்த வெள்ள கலர் கூட கலர் கலரா கும் அதுக்கேத்த மாத்ரி யார் வேணாலு அந்த கலருக்கு மாறிக்கலா அப்டின்னுவாங்க அப்ப வந்து பாத்தா ஒரு ஒரு பக்க மட்டு அதிக பேர் இருப்பாங்க கலர்ல எப்ப நா லா இந்த அனுபவச்சிருக்கெ என்னன்னு பாத்தாக்கா நா எங்க வகுப்புலயே வந்து நாலஞ்சு பேர் நாங்க ஒரு ஒரு அந்த ப்ளூ கலர்ல இருப்போ மத்த எல்லாரு வந்து பாத்தாக்கா இந்த கிரீ பச்ச கலர்ல இருப்பாங்க அப்ப பாக்கும்போது நம்ம மட்டு எல்லாரு தனியா ப்பமேனு கடசீல வந்து நா அதுக்கு மாற்னது இருக்கு ஏன்னா நாங்க கம்மியா இருப்போ அதுல வந்து அதிக பேர் இருப்பாங்க இதுக்காகவே வந்து அது மாற்ன நம்ம ஃப்ரெண்டெல்லா அந்த பக்க நிக்றாங்களே நம்ம மட்டு இங்க நிக்கிறோமே அப்டின்னு நெனச்சு சரி அது ஒரு மார்ன ஞாபகம் அது எல்லாரு சொல்லுவாங்க உங்க சைடல யாருமே இல்ல அப்டின்னு
அப்டி அப்பறொ நீங்க சொன்ன மாரி இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்லா இருக்கும் பாருங்க இந்த மாரி பேரண்ட்ஸ் மீட்டிங்லா இருக்கு அதுல போயிட்டு இந்த போர்ட் டெக்கரேஷன் பண்றது கலர் கலரா போய் பரேஷன் பண்றத நா தா பண்ணுவெ நீ தா பண்ணனு அடிச்சுட்டு போய் பண்றது பண்ணி முந்தின் நாள் நல்லா ஜாலியா இருப்போ ஆனா அந்த நம்ம பேரண்ட்டு எதுவு சொல்ல மாட் சொல்ல மாட்டாங்க ஆனாலு நம்மளுக்கு வந்து அப் அந்த காலகட்டத்துல அது ஒரு பயமாவோ ஐயோ என்ன சொல்லி வுடுவாங்க நம்ம என்ன நம்மல பத்தினா சொல்லுவாங்க ன்ற மாரி நம்மளுக்கு அவ்வளவு ஒரு பயத்தோடையே நம்ப அவ்ளோ ஒரு கஷ்டப்பட்டுன்னு இருப்போ அந்த மார்லா நினைவுகல்லா நெறைய இருக்கு அதெல்லா நெனைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப இப்பதா நெனச்சு பாத்தா அத ரொம்ப நம்மளுக் கஷ்ட த இ நெனை திருப்பி அது கெடக்குமான்ற மாரி இருக்கு நம் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசனோ பேஸ்னதுக்கு நன்றி
நன்றி
ம்